அதாவ் கேக்குதா
ஆ கேக்குது கா என்ன பண்றீங்க சாப்டாச்சா
சாப்டுனுக்கே இல்ல இல்ல இப்பதா சாப்னுக்கே ஆமா
ஓ ஓகே ஓகே ஓகேங்கா ம்
நீ சாப்ட்டியா
ஆ நானு சாப்ட்டேக்கா சாப்
ஆஹ என்ன ஸ்பெஷல்
இன்னைக்கு என்னா எங்க வீட்ல இட்லி சுட்டு இருந்தாங்க நா வ சாப்புட் டு ஒரு இட்லி மட்டு சாப்ட்டு வந்தே ம்
பாப்பா இருக்கானு சொல்லிட்டு இட்லியா
என்னங் கா
அக்கா பாப்பா இருக்கான் சொல்லிட்டு இட்லியா
ஆ ஆமா அவ இட்லிதா சாப்டுவா ஆ
ம்
தோச இட்லி ஓகே நேத் தோ சுட்டாங்க இன்னைக் இட்லி
இட்லி ஓகே ஒகே ம் அப்றோ
ஒங்க பாப்பாக்லா என்ன ஃபேவரைட் இட்லி தோச பிடிக்குமா இல்ல சப்பாத்தியா
அவனுக்கு பொடி தோச பொடி இட்லி பிடிக்கு அப்றோ ஃப்ரூட் ஸ் சாப்டவே மாட்டா சுத்தமா சாப்ட மாட்டா அது ஏன் தெரில ஃபஸ்ட் பெரிய பாப்பா சாப்டுனு அவெ சுத்தமா ஃப்ரூட்ஸ் சாப்ட மாட்டா ஆ அவனுக்கு கைல ஒட்ட கூடாது ஃபுட்டு ஆ கைல ஒட்னா சாப்புட்றதுல அவரு ஆ நல்லா காய்ல்லா நல்லா சாப் டுவா என்ன காய் குடுத்தாலுமே சாப்ட்றுவா
ஆ ஆ அ
ஓரளவுக்கு காய்லா சாப்டுவா ஆனா வந்து இது மட்டு சாப்ட மாட்டா பழங்கள்ளா சாப்புடவே மாட்டா அதுல ஒரே ஒரு பழந்தா விரும்பி சாப்டுவா அவெ அது என்னதுனா ஆ என்ன சொல்வாங்க அத மாதுளப்பழொ
ஓகே ஓகே
அது அதுவு ஒட்டாதுல்ல ஒன்னொன்னா எடுத்து சாப்பணுல்ல
ஆமா ஆமா
அது மாரி அவனுக்காகவே நா ரெசிபி கண்டுபிடிச்சல்லா சமைப்பே என்ன பண்ணுவே அவ் தோச மாவு இருக்குல அதுல வந்து பனானாவ அர அச்சிட்டு ஊத்திட்டு வெல்லோ போட்டுட்டு ஆ ஊத்தி கொடுத்தால் சாப்டுவான் கூட வந்து தேன் போட்டுட்டு ஆ பேன் கேக் பேன் கேக் மாரி பண்ணி குடுத்தால் சாப்டுவா அத ஆனா அந்த வாழ பழத்தையு நா அரைச்சுதா ஊ த்துற மாரி இருக்குங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாலு வாமிட் பண்ணிட்றா
புரிது புரிது
அதனால வந்து இது மாரிதா இதுனா வித்தியாச வித்தியாசமா அப்பறோ வந்து ஆப்பிள்லா என்ன பண்ணுவே பால் கொஞ்சோ அதிகமா ஊத்தி ஆப்பிள் கம்மியாவ போட்டுட்டு ஒரு ஒரு கிளாஸ் பால் இருக்குன்னா அதுல வந்து ஒரு ஒரு ஸ்லைஸ் மட்டு ஆப்பிள் அரச்சுட்டு ஆ இதா பால் குடிச்சிருடா அப்டின்னு சொல்லி ஏமாத்தி பால் குடிக்க வெப்பே இப்போ புதுசா வந்து ஆ ம் வித்தியாச வித்தியாசமா வந்து கண்ணாடி கிளாஸ்லா இருக்கு பாத்தியா அதெல்லாம வாங்கிட்டு பார் பொம்ம போட்டிருக்கு இந்த பொம்மை போட்ட கிளாஸ்ல குடிச்சா உனக்கு நறைய ஸ்ரென்து வரும் அப்டிலா கதெல்லா சொல்லிட்டு இப்ப குடிக்க வெக்கிறே அதா ஏதோ ஒன்னு அட்லீஸ் ஜூஸ்ஸாச்சு குடிக்கட்டுமே அப்டின்னு சொல்லிட்டு
அ அ அ பரவால்ல பரவால்ல ஏதோ ஒரு வழியில உள்ள போனா சேரி
ஆமா உள்ள போணா சேரி அவ வந்து அவ வந்து எப்டினா அவனாதா சாப்டுவா காலையில இட்லி தோச எதுவாயிருந்தாலு அவன்தா நைட்டுமே அவன் தா சாப்டுவா சில டைம் இந்த சாப்பாடு ஊ ட்றப்ப மட்டும்தா நம்ம வந்து கொஞ்சோ கஷ்டப்பட்றா மாரி இருக்கு ஆ மத்தபடி அவனே சாப் டுறுவா ஆனா எங்க பெரிய பாப்பா அப்டி கெடையாது ரெண்டு இட்லி தா போடுவா அந்த ரெண்டு இட்லி க்கே வந்து டி வி யோ டி வி பாத்திருந்தாலு செரி பாக்காட்டியாலு செரி ஒட்காந்து பொறுமையா சாப்டுவா நம்மளே டென்ஷனாகி குடு பிளேட்ட நானே ஊட்டி உட்றே அப்டின்ற அளவுக்கு நம்ம சொல்லணு அந்த அளவுக்கு பண்ருவா
ஓகே ஓகே
சேரி கொஞ்சோ வித்தியாசமான காம்பினேஷன்ல இருந்தா சாப்பாடு சாப்டுவீங்ளா
ஆ வித்தியாசமான காம்பினேஷன்னா அப்புடி ஒன்னு டக்குன்னு ஞாபத்துக்கு வரலையே நீங்க
நெய் போட்டு சக்கரல்லா போட்டு சாப்டுவாங்கல அந்த மாரி தா
தோசைக்கு நெய் போட்டு சாப்புடுவே அ சக்கர போட்டுக்க மாட்டே ஃபர்ஸ்ட்லாம் வந்து சர்க்கர போட்டு சாப்புடுவே தோசைக்கு சர்க்கர நாட்டு சக்கர காய் சுகர் ஏதாச்சி ஒன்னு போட்டு சாப்டுட்டு இருந்த
நாட்டு சக்கர போடுவீங்ளா நல்லா இருக்குமா
ஆ ஓகேவா இருக்கு சாப்பட்லா
ம் ம் ம்
ம் நீங்க உங்களுக்கு ஏதாச்சி வித்தியாசமான காம்போ இருக்கா
நானா அ எனுக்கு இல்ல ஆனா எயா பொண்ணு வந்து என்ன பண்ணுவா இட்லி பாலு தோச பாலு அந்த மாரி எதுவா இருந்தாலு அவுளுக்கு அந்த பாலு வேணும் அப்புடின்னு ஒரு அடம் புடிப்பா இ நம்ப சட்னி இருக்கு எங்க வீட்ல எங்க வீட்ல சாம்பார் இருக்கு அ அதெல்லா வேண்டா எனக்கு தோச பால் சட் இட்லி பால் அப்டின்னா நா கேப் ப இப்ப வந்து அவங்களுக்கு சிக்ஸ் இயர்ஸ் ஆவுது இப்பியு கேப்பா இப்பியு கொஞ்சோ போர் அடிக்க அது சின்ன வயசுல கொடுத்தது இப்பயுமே உனக்கு அது புடிச்சிரு கு அம்மா எனக்கு இதுதா புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே சாப்புட்ருவா அடம் புடிப்பா எனக்கு பால் இல்லைன்னா கூட பால் வேணு நா அதுதா சாப்புடுவேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் போற நேரத்துல அ அவுளுக்கு வந்து காலையில வந்து ரொம்ப புடிச்ச ஃபுட்னா என்னதா நம்ம இட்லி சட்னி அதெல்லா வெச்சாலுமே இட்லி பால் தோச பால் அது மாரி ஆனா அவ வந்து அ எல்லாமே ஆப் போசிட்டு அதெல்லா வந்து சாப்டவே மாட்டா அவ வந்து பொடி போட்டு சாப் டுவா அப்பறோம் ஆ இப்ப என்னன்னா சின்ன பசங்களா நெறய பேர் காரோ சாப்ட மாட்டாங்கல்ல அவனுமே காரோ சாப்ட மாட்டா ஆனா வந்து இந்த கோவில் பிரசாதோ அது வந்து எவ்வளோ காரமா இருந்தாலு சாப்டுவா அது வந்து கொஞ்சோ எனக்கு பாக்க ஆச்சிர்யமா இருக்கு அப்பறோ வந்து நாங்க நெறைய வெளிய கூட்டுன்னு போய் சாப்ட வைக்கிறதுனால அவுங்க என்ன சாப்பாடு குடுத்தாலு வேண்டா அப்டின் சொல்ல மாட்டா சாப்ட்ருவா ஆனா அதே சாப்பாட நம்ம வீட்ல குடுத்தா சாப்ட மாட்டா
ம் ம் ம் ம் ஓகே ஓகே மே பி வெளில போனா சேரி சாப்ட்டுதா ஆகணு அப்டின் அவ எதுமே சாப்ட மாட்டா அவளுக்கு எது பேவரட்ன்னே எதுவு கெடையாது எதுமே சாப்ட மாட்ட எது எல்லாத்தயுமே போர்ஸ் பண்ணிதா குடுக்குற மாரி இருக்கு அவளுக்கு
அம் அது வந்து அது வந்து நெறைய தா த்தா பாட்டி அது மாரில்லா இருந்தாங்கன்னா ஊட் ரொம்ப கத ரொம்ப ஊட்ட வேண்டிய ஆவல்ல ஆளுக் கு ரெண்டு ரெண்டு வாய் ஊட்னாவே போதுமா இருக்கு அவனுக்கு அங்க வந்து அப்டிதா பண்ணுவே அங்க வந்து அவளுக்குன்னு தனியா சாப்பாடுல்லா போட மாட்டே ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சும்மா ஆசைக்கு ஒரு ரெண்டு மூணு பீஸ் போடுவே இட்லி கூட சாப்ட்டுட்டு அப்பறோ வச்சிருவா அவே அப்பறோ அவுங்க தாத்தா சாப்டும் போது அம்மம்மா சாப்டும் போது எல்லார்கிட்டயு ஒரு ஒரு வாய் வாங்கிப்பானா அதுவே அவனுக்கு வயிறு ஃபுல்லாயிடு ரொம்ப ஆமா அது பிரச்சனை இல்ல இதே வந்து ஊட்னோன்னா அம்மா டி வி போடு அம்மா ஃபோனு போடு அப்டின்னு சொல்லிட்டு இல்ல வெளிய பூனையே வராது பூனை வ ந்தாதா சாப்டுவேன்னு அடோ பிடிப்பா அப்பறோ சில நேரத்துல நட்சத்திரோல்லா வராது அதுதா வேணு அது வந்தா தா சாப்டுவேன்னுவா அப்பறோ ஏரோபிளேன் போனாதா சா எங்க நாங்க கொஞ்சோ எங்க வந்து ஏர்போர்ட் கிட்ட இருக்கதுனால நெறைய ஏரோப்ளேன்ல்லா மேல பறக்கு
ஓகே ஓகே ஆமா
மேல பறக்குதுனால அவே சொல்லுவா அம்மா அது மேல பறந்தாதா நா சாப்டுவேன்னுவா சில டைம் வந்து கா க்காக்கு சாப்பாடு வைப்போ அந்த காக்கா காலேல வந்து இந்த பஞ்சாயத்துதா நடக்கு எங்க வீட்ல காலேல வந்து அவ குளிக்க அவ குளிக்கும்போது நானு குளிக்கணு அவ டிரஸ் சேஞ்ச் பண்ணும்போது நானு பண்ணணு காலேல வந்து ஒரு எட்டு மணிக்குள்ள ரெண்டு பேருமே என்னால ரெடி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா சாப்பாடு செஞ்சிட்டு ரெண்டு பேரயு ரெடி பண்ண டயர்டு ஆயிடுவோ அதுல வேற இவ ஒரு பஞ்சாயத்து வைப்பா காகாக்கு வைப்பாங்க சாப்பாடு எங்க வீட்ல காக்காக்கு சாப்பாடு வச்சா காக்காக்கு ஃபர்ஸ்ட் காக்காக்கு தா வைபோமா சாப்பாடு காக்காக்கு வச்சா காக்கா சாப்ட்ல்லயாமா காக்கவே வரல நா சாப்ட மாட்டேன்னு அடம்பிடிப்பா
ஓ காக்கா சாப்ட்டாதா நா சாப்டுவேன்றுவரா
காக்கா சாப்ட்டாத நா சாப்டுவே காக்காவ கூப்டு டேய் வரலடா அப்டின்னு சொல்லுவோ அப்பவு கேட்க மாட்டே எனக்கு காக்கா வேணுன்னு அடம் பிடிப் பா இப்போ இப்போ கொஞ்சோ புரிஞ்சி ரா காக்கா பறந்து போயிடுன்ட்டு ஒரு ஏழு மாசோ எட்டு மாசோனா அவனு க்கு வந்து சொல்ல தெரிஞ்சதே அந்த காக்கா மட்டுதா காக்காவா காக்காவா அப்டின்னு சொல்லுவா அவ ஒரு பத்து மாசத்து கிட்டவே சொல்லுவாங்க்கா க்காவா காக்காவா வந்தானா அது வரவே வராது அது வந்து நம்ம லைக் ஒரு டெய்லி வந்து நம்போ எட்டு மணிக்கு நம்ம தொடர்ந்து போட்னா எட்டு மணிக்கு தா வரு ஆ சப்போஸ் ஒரு நாள் வந்து லேட்டா போட்டோ அப்டின்னா வராது அது ஆ இவ என்னப் பண்ணுவா நாங்க டெய்லி அப்ப சின்ன கொழந்த இல்லயா அடி க்கடிக்கி நைட்டு தூங்காம கால்ல தூங்கிருவா நாங்க கொஞ்சோ லேட்டா போட்டா அது வராது அது அம்மா நீ காக்கா கூப்டு நா சாப்பட் காக்கா கூப்டு சாப்படறன்னு அடம் புடிப்பா
ஓகே ஓகே ம் ம் ம் ம் ஓகே ஓகே ஓகே வேற எங்க பாப்பா எல்லாத்துக்கு அடம்புடிப்பா எதாச்சு வேணுன்னுன்னா அவ
ஆ
ஆவேசமான ஒரு ஹேபிட் இருக்கு என்ன பண்ணுவானா கை கண்ண கைய வச்சு கண்ண குத்தி உட் அவளே குத்திக்குவா அவளே குத்திட்டு அழுக ஆரம்பிச்
ஒன்னு
சுருவா வேணு குடுக்கல அப்டின்னா ம் கண்ணக்குத்திவா அ அதுக்கப்புறோ அதுக்கப்புறோ கொஞ்சோ எதாச்சு சமாதானப்படுத்த அ எட்றா கண்ண குத்திட்டு கண்ண குத்திட்டு அப்புறோ நம்ம கண்ண அவ வந்து விளையாட்டுக் பண்றாளன் வெளாட்டுக்கா பண்றாளாட்ருக்கு அ எலாத்தோட கண்ண புடிச்சுட் புடிச்சுட் குத்துவா வெரல வச்சு அவளுக்கு அதுல ஒரு வெளா
ம்
வெளாட்டு நா வேற அதெல்லா பண்ணக்கூடாது குரு அதல்லா கம்முண்ட்டிரு குரும் பண்ணாத அப்டின்னு சொன்னா டக்குன்னு
ம்
வந்துரு அவளுக்கு
பொம்மைக்கலா அடம் புடிப்பாலா வெளியப்போனா
அந்த அளவுக்கு தொந்தரவு ஒன்னு ஆ அப்டி அவுளுக் பொம்மைல்லா நெறைய இருக்கு ஆனா பொம்ம மேல அவளுக் பெருசா இன்ட்ரஸ்ட் இல்ல ஆ ஹா அது எப் பொம்ம மேல பெருசா அவளுக்கு இன்ட்ரஸ்ட் கெடையாது அவ பாட்டுக்கு சும்மா வெளாடுவா
ஆ
வெளாட்டுக் கூட
ஆ நா நாங்க எப்டினா நாங்க கடைக்கு நறைய ஆ கூட்டிட்போவோ இல்லையா ஆ இரு ஒரு நிமிஷோ சரி அ ஆ ஒரு சாப்ட்டு பேசட்டுமா ம் ஆ பாப்போ ஆ